ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்ளா ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே ஓகேங்க என்ன நம்ம நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் ஏதாவது விளாண்டு இருப் போ இல்லைங்ளா நறைய விளையாட்டு விளாண்டுருப்போ அதுல அத பத்தி பேசலாமா அதுலருந்து ஏதாவது ஞாபகம் அந்த மாறி ஏதாவது
சேரி நீங்க சொல்லுங்க எனக்கு நடுவுல ஏதாவது ஞாபகம் வந்தா நானும் சொல்றே
ஓகேங்க ஓக்கே அ எனக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்ததும் விளையாட்டுனாவே ஞாபகம் வருதுன்னா அதிகமா நம்ம விளாண்ட து வந்து என்னவா இருக்கோ அந்த கட்டம் போட்டு வெளாடுவாங்க இல்லங் லா ஒன் டூ த்ரீன்லா போட்டு ஒன்லருந்து எட்டு ஒன்பதுக்குள்ள போட் டு வெளாடுவாங்க அந்த மாறி கட்டம் போட்டு அதுல நொண்டி விளையாட்றதுன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறே ஆ
அத்தா நானும் என்னடான்னு யோசிச்சே கரட்டா போட்டு ஒன்னு ரெண்டுனா என்னன்னு யோசிச்
ஆ அது இருக்கும் அப்பறம் ரெண்டு தீர் அதே மாறியே நொண்டி வெளாடுவாங்க பாத்திருக்கீங்களா ஒன்ல இருந்து ஏழு வரைக்கும் எழுதிப் ஹேக் அப்டியே ஒட்ன ஒரு மாறி பாக்ஸ் மொத்தமா ஓட்ன மாறி அது ரெண்டு பேரும் சேந்து நொண்டி அடிச்சு நொண்டி அடிச்சு போவாங்க
அ உம் ஐய்யோ அத நா பாக்கலங்களே அதுக்கு ஒரு கேம் இருக்கு ஓ அது ரெண்டு பேரு சேந்து வெளாட்றது சேரி சரிங்க எனக்கு அது தெரில இந்த நொண்டிதா இப்ப வெளாண்டுருக்க
ஹா அத்தாங்க அந்த நொண்டில பாத்தீங்கன்னா வந்து நம்போ ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்குன்னு நெனைக்கிறே அதுக்கப்புற நம்ம திரும்பி நின்னு தூக்கி போடுவோல்ல கல்லு எல்லா அது எல்லாமே நல்லா இருக்கும் இல்லங்க பூனையா ஆ அதுதா அதுதா அதுதா அதிகமா வெளாண்டுருப்போ
போட்டா அந்த பாக்ஸ்சுக்கே படாது வேற எங்யோ போயிருக்கும் ஆமா வேற எங்கயாவது
இதேதா அது தூக்கி போட்றப்போ அந்த அஞ்சா நம்பர் இருக்கும் பாருங்க அது மட்டும் மூடிடுச்சுன்னா கஷ்டம் அது நாலு இருந்து அடுத் து ஆறு ஏழு குதிக்கணு ரெண்டு தா அவர தாண்டி குதிக்கணு அந்த மாறி அதெல்லா அதுதா அதிகமா வெளாண்ட விளையாட்டு இன்னொன்னு வந்து நம்ம கொஞ்சோ பெருசானதுக்கு அப்றோ இந்த லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறப்பல்லா வந்து வெளாண்டதெல்லா இருக்கும் இல்லைங்ளா அது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கொக்கோ விளையாண்ருக்கோ அதிகமா
ஆ ஸ்கூல்லயே
ஸ்கூல்ல ஆமா ஸ்கூல்லதா கொக்கோல்லா விளாண்டுருக்கோ அந்த மாறி அந்த மாறி கொக்கோ விளாட்றப்ப ஸ்கூல்ல இல்ல நா வந்து எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவே இதுக்கு அ கோடை விடுமுறை எல்லா இருக்கும் கு இல்லைங்களா அந்த டைம்ல போவோ கிட்டதட்ட நாங்களே வந்து தலவாணி அவுங்களோட பேர பசங்களே வந்து ஒரு பன்னெண்டு பேரு பதினஞ்சு பேரு இருப்போ நாங்க ரெண்டு டீமா பிரிஞ்சி ட்டு நாங்க எல்லாரு சேந்து இந்த மாரி கொக்கோல்லா வெளையாடுவோங்க அதுவு ஜாலியா இருக்கு நல்லாருக்கு அ ஆ அந்த மாரி வெளாண்ட்ருக் கோ நீங்க இந்த மாரி வெளாண்ட்ருக்கீங்
இப்போ லீவுக்கு கொழந்தைங்க போனா வெளையாட்றாங்களா அந்த மாதிரி பத்து பேர் பன்னெண்டு பேர் சேந்து
அதாங்க இப்பல்லா யாரு போற்தில்ல அதாது தாத்தா, பாட்டி போ இல்ல எறந்துட்டாங்க அதுலர்ந்து அங்க போறது வரது அந்த மாரில்லா எதுவு இல்ல பழைய மாரி யாரு இருக்கற்தில்லங்க எல்லாரு சண்ட வந்து பிரிஞ்சுட்டாங்க
ஆ என்னா பண்றது எங்க சண்ட வந்தாலு சொத்துக்காக தா அப்டி தா வர்து ம்
ம் என்னனா பெரியவங்கல்லா சண்ட கட்றாங்கன்னா சின்ன பிள்ளைங்க அதாங்க நம்ம ஏஜு எங்க ஏஜு இருக்கவுங்க எல்லாரு செரி அவுங்களுக்குள்ள சண்டக்கட்டிக்கிது விடாம அவுங்குளு ந்து பேசி பெரிய பிரச்சனை ஆய்டுது இல்லீங்களா அதுனால மொகோ பாக்க முடியாம போய்டுது
ஆமா நம்ம ஒவ்வொருத்ரு மொகோ பாக்கணு தான ஒரு ஃபங்க்ஷனுன்னா நம்ம சொந்த க்காரங்க எல்லா தான போய் அட்டன் பண்றோ அப்போ ஒவ்வொருத்தருக்கு மொகத்த திருப்பிட்ருக்கணு
அதுதா இப்ப சண்ட வந்திருச்சி எல்லாரு ஒரு ஃபங்க்ஷனுக் போனம்னா மூஞ்சு மு மூஞ்ச காட்டிட்டுதா போறாங்க யாரு மூஞ்சு குடுத்து பேசற்து கெடையாது எல்லா ஒவ்வொரு பக்கோ ஒவ்வொரு சைட் போயிர்றாங்க ம் ஆமா ம் அந்த மாரிதா இர்க் இப்போ ஆனா அதுக்கப் றோ காலேஜுன்னு போய்ட்டா காலேஜ்ல அதிகோ வெளாட மாட்டோ இல்லீங்ளா இந்த மாரி அதுலதா ஸ்கூல்ல தா வெளாண்ருப்போ இன்னு ஓடி புடிச்சு வெளையாட்றது
கல்யாணோ ஆயிடுச்சி எங்க வெளையாட்றது
அப்பிடிங்ளா ஓகே கே ஆ ஆமா என்ன பண்வாங்கன்னா எங் கேஜ்மன் பண்ணீர்லா கல்யாணத்துக்கப்பறோ படிச்சிக்குங்க அப்டியே கண்ட்டினியூ பண்ணுங்கன் சொல்வாங்க
ஆமாமா
அப்பறோ அப்டியே ஆ அதுக்கப்றோ கல்யாணோ ஆனது படிக்கவு தோணாது கொஞ்ச நாளைக்கி சேர் கொஞ்ச நாள் கழிச்சி
ச்சாங்கங்க ஆமா என்னய படிக்க வஸ்ட்டாங்க என்னய டிகிரி முடிக்க வெச்சி
ஆ பரவால்ல பரவால்ல ஒரு சிலரு தா பண்ண மாட்டிக்றாங்க அந்த மாரி ஏ ஃப்ரெண்டுக்குமே கல்யாணம் ப அதாவ்து அவ படிக்க காலேஜ் சேந்துட்டா திடீர்னு அவுங்க வீட்ல வந்து சொல்லி கல்யாணம் பண்ணீட்டாங்க இந்த மாரி க கல்யாணம் பண்ணதுக்கப்றோ நீ படிச்சுக்கோ அப்டின் சொல்லி அப்பறமா கல்யாணத்துக்கப்றோ இல்ல கல்யாணமு ஆய்டுச்சி இனி எதுக்கு படிக்க படிக்கிற அப்டின் சொல்லி அவள ஸ்டாப் பண்ட்டாங்க அவ ரொம்ப ஆசயா இர்ந்தா ஒரு டிகிரி முடிக்கணு எப்டியாச்சு அப்டினு கடசி வரைக்கு பண்ண முடியாமயே போய்டுச்சி அவளால இப்ப அவளுக் மூணு கொழந்தைங்க பொண்ணுங்க
சேரி செரிங்க மூணு கொழந்தைங்க ஸ்கூல் போறாங்ளா
இல்ல இப்பதா ஒரு பொண்ணு வந்து பொறந்து ஒரு எய்ட் மன்ஸ் ஆச்சு ரெண்டு பேரு மொத பொண்ணு வந்து இப்ப ஸ்கூலுக் போறா இப்பதா வந்து யூ கே ஜி யோ ஃபஸ் ஸ்டேண்டடோ போறா இப்போ அவளுக்கு இன்னுமே ஆச இருக்கு
படிக்லா படிக்லா படிக்லானு போயிட்டே இருக்கே அப்டின்லா சொல்லுவா என்ன பண்றது எல்லாமே ஒரே மாதிரி இருக் க்க மாட்டாங்கல்ல ஆ
அப்பதக்கி சொல்றதுக்காக பண்ணிகிட்டாங்க அவுங்க அம்மாபானாலதா கம்பல் பண்ணாங்களே எப்டின்னா அவுங்க அம்மாவு அம்மா அம்மாவோட கூட பொறந்த தம்பி அதுனால சேரி சொந்தொ கண்டிப்பா பண்ணு வாங்க அப்டின்னு சொல்லி அவ பண்ணா இப்பயுமே இப்ப வந்து கொழந்தைங்கனால தா போ முடில அடுத்து கொழந்தைங்கலா எல்லாரு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்றோ சார்ஜ் ஸ்கூலுக்கு போவ ஸ்டாரதுக்கு அப்பறோ நா படிப்ப அப்டின்ருக்கா பாப்போ
கொழந்தைங்க பாத்துக்க ஆள் இல்லாமலா சேரி சேரிங்க
ம் அதுனாலதா போவாம இருக்கா அவ ம் அதுதா இங்க நம்ம வெளயாண்ட மாரில்லா இப்ப இருக்க புள்ளைங்கல்லா எங்க வெளாட்றாங்க எல்லாரு கையில ஃபோனு வச்சுகிட் டே ஃபோன்லதா கேமே
ஆமா ஃபோன்ல கேமு ரீல்ஸு
ஆமா அதுதா அது ரீல்ஸ்தா அப்டியே அந்த குட்டி குட்டி கொழந்தைகள பாக் இங்கன்னா ஒரு குட்டி குட்டி வெரல வச்சுட்டே ரீல்ஸ் ஃபோனு ரீல்ஸ் ஸ்ரோல் ஸ்க்ரோல் பொண்ணு பாத்திருக்கீங்ளா
ரோல் பண்ணுவாங்க ஆடுன மாதிரி ஆடு அங்க பேசுன மாரி பேசுவாங்க அ புக் புக்க எடுத்து ஒரு லைன் படிக்க சொன்னா அழுக வந்துரு ஆமா ம் லீவ்ல உக்கார வச்சு படிக்க சொல்றீங்க அப்டின்னு
ஆ அதேதா இப்ப இருக்க ஆனா அறிவா பேசுவாங்க எ கொழந்தைங்கல்லா இப்போ இப்பயே எப்டிதா இப்பில்ல பேசுராங்குனு தெரில வீடியோஸ்ல எவ்ளோ பாக்கோ ஒவ்வொரு கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்றது நா பண்ல நா என்ன பண்ண கூடாதுன்னு நீ ஏ பண்ற அப்டின்னு கேக்கறது
ஆமா ஃபோன பத்துதா திருப்பி திருப்பி பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க
அதுதா
ம் என்ன பண்றது லீவ் முடிச்சு அனுப்புறதுக்குள்ள பாடு
ஆமாங்க கண்டிப்பா ம் இப்ப வர லீவ் வேற விட்டுடாங்க மே மன்து ஃபுல்லா எல்லா ஃபோன்லயே தா உக்காந்திருக்குங்க கொழந்தைங்கல்லா இப்ப அது இல்லாம வெயில் இருக்கனால விடமாட் டாங்க வெளிய வெளையாடுறதுக்கும் ம்
கண்ணாமூச்சு எல்லா வெளையாண்டுருக்கீங்களா
ஆ அதெல்லா வெளையாண்டுருக்கங்க நெறைய டைம் விளையாண்டுருக்கோ இந் ஆ எங்க வீட்டு எல்லாரு நா பாட்டி வீட்டுக்கு போவோன்னு சொன்னே இல்லைங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு அ பாடி வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லாவே காடுதா ஒரு சைடு்ல ஃபுல்லா கல்லு கருங்கல் சொல்லுவாங் ள்ள அத ஃபுல்லா போட்டு குமிச்சு வச்சிருந்தாங்க எனக்குதா கண்ண கட்டி விட்டாங்க அதிகமா நாங்க கண்ணாமூச்சிதா விளையாடுவோ அந்த மாரி வந்து கண்ண கட்டி விட்டுட்டாங்களா நா அந்த பக்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லி கண்ணு கண்ண மூடி கண்ண கட்டிட்டு அப்டியே அந்த பக்க போய் அந்த கருங்கல் மேலயே விழுந்துட்ட நல்லா விழுந்துட்ட போய் அந்த மாரி நெறைய விளையாண்ருக்கோ திடீர்னு நம்ம ஓபன் பண்ணி பாத்தா யாருமே இருக்க மாட்ட அங்க எல்லாரு வீட்டுக்குள்ள போய் வீட்டு கதவ சாத்திடுவாங்க
ஆமா
ஓ அப்டியெல்லா பயமுறித்திர்காங்க இன்னொ ஒன்னு இருக்குல்ல ஐஸ் நம்பர்னு சொல்லில்லா இருக் குள்ள அதெல்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா
அதுவோ அது ஊரையே சுத்தி விளையாடுவோ ஜின்ன வயசுல கேச்சர் மட்டு ஆயிட்டோம்னா அவ்ளோதா கண்டுபிடி முடியாது எல்லாத்தையு கஷ்ட் கண் கஷ்டபட்டு கண்டுபுடிச்சி கடைசி ஒருத்தர் இருக்கும் போது ஐஸ் போட்ருவாங்க ஐயோ ஃபாஷ் ட்ல இருந்து திரும்ப மறுபடியு ஓடணு ம் ஒரு ஊரையே சுத்திட்டு வரணு
ஆமா அப்புற நீங்க இந்த மரந்தொட்டு வெளயாடுரதுல்லா சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
மரந்தொட்டு வெ வெள
அது ஒரு வெளாட்டுங்க எப் எப்டின்னா அஞ்சு இப்ப பத்து
ஆமா
பேர் இருப்பாங்க ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்த தொடணு அப்டியே செயின்போ ஆனா அந்த பத்து பேர்ல யாரு வேணா தொட்டுட்டு அப் அப்டியே கைய புடிச்சு சங்கிலின் சொல்வாங்க செயின் மாதிரி போய் இன்னொரு மரத்த தொட்லா இதே எடையில யாராவ்து அதுதா அதெல்லா எங்க ம் எங்க ஸ்கூல்லல்லா பாத்தீ ங்கனா அதுதா அதிக வெளாடுவ ஏன்னா எங்க ஸ்கூல்ல ஃபுல்லாவே காடு மாரிதான் இருக்குமா அந்த மரம் தா இருக்கு இவ்வளோ மரம் இருக்கும் அத தொட்டு தொட்டு வெளாடுவோ அதெல்லா ஜாலியா இருக்கு ம்
இப்ப எங்கெங்க அத வெளையாடுறத பாக்குறதுக் கூட முடியறதில்ல
ஆமா இப்பல் இப்பெல்லா புதுசாவே ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்கல்லே அந்த காலத்து வெளையாட்டு அப்டின்னு சொல்லி அப்புற பா பல்லாங்குழி வெளையாடுவாங்க அதெல்லா கேள்விப்பட்
ஆ பல்லாங்குழி அந்த பாற இருக்கு இல்லைங்க பாறையிலயே இருக்கும் பண்ணி வச்சிருப்பாங்க அதுலல்லா வெளையாண்டு இருக்கோ கோயில் கட்டல்லா இருக்கு எங்களுக்கு
அதான் அந்த மாப்புக்கு பாத்துருக்கிறனும்
ஆ அங்கெல்லாம் வெளையாண்டு இருக்கோங்க
இப்போ வந்து அப்போ நாங்க நாங்க எங்க ஜின்ன வயசுல அப்ப எப்டி இருக்கனும் மறக் கட்ட இருக்கு இல்லீங்களா அதுல பண்ணி வாங்கிட்டு வந்துதான் நாங்க வெளாண்டோம் எங்க
பக்கத்திலேயே இருக்கு கோயில்லயே கோயிலுக்கு முன்னாடியே இருக் கு அந்த பாறையில வந்து பல்லாங்குழி அந்த குழி ப செஞ்சு வச்சிருப்பாங்க ம் நாங்க போய் ஸ்கூல் வுட் டு முடிச்சு வீட்டுக்கு வந்த ஒட்னே டிரெஸ்ச மாத்திட்டு அங்க ஓடிருவோம் ம்
ஓகே ஓகேங்க ஓகே அதுதான் இந்த மாதிரி வெளாண்டுருக்கீங்களா ஸ்கூல் படிக்கறப்போ அந்த மாரி எல்லாம்
ஆமாங்க நான் இப்ப சொன்னேன்ல்ல நீங்க வெளையாண்ட மூணு வெளாட்டுமே நான் வெளாண்டுருக்கோம் ரிங்பால் வெளாண்டு இருக்கீங்களா ஸ்கூல்ல
ஆ ஹா இல்லீங்களே கேள்விப்பட்டதில்ல நா
ரிங் பால் என்னன் டெனிக்காய்டன் சொல்வாங்க ரவுண்டா இருக்குமே
அ தூக்கி தூக்கி வீசி வெளாடுவாங்க இல்லேங்களே அதுதானே சொல்றீங்க ஆஹ் ஆஹ். அது வெளாண்டுருக்கோம் உம்
அந்த மாதிரி எல்லாம் வெளாண்டுருக்கோம் உம் அந்த வெளாட்டு எல்லாம் வெளாண்டு இருக்கோம் டிஸ்ட்ரிக்ட்டு டிவிஷ் னல்ன்னு மேட்ச்செலல்லாம் போய் வெளாண்ட்டு வந்துருக்கோம் அதுல
பரவால்ல பரவாயில்லீங்க சேரிங்க ஓகே ஓகேங்க நா வச்சுறட்டுமா
செரிங்க
ம் செரிங்க ஓகே